ஹலோ ஆ வணக்கம் சிஸ்டர்
ஆ சொல்லுங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே வீட்ல எல்லா சௌவுக்கிங்களா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க அண்ணா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
ஆ ஓகே ஓகே நம்ம இன்னக்கி தமிழ்நாட்டுல இருக்குற இந்த சுற்றுலா தலங்கள் இத பத்தி எல்லா பேசலாமா
ஆ பேச்லா கண்டிப்பா
ஓகே நீங்க எந்த ஊருக்லா பொயிருக்கீங்க இது வரைக்கு
நா அவ்ளோ சீக்ரோ எங்க வீட்ல என்ன இது வரைக்கு வெளியே விட்டதே இல்ல நாங்க வீட்ட விட்டு வெளிய போறதே அதிசயந்தா அப்டிங்ற மாரி இருக்கு போனாலு ஃபேம்லியோட பொயிட்டு ஃபேம்லியோட வந்துடுவோ அப்பிடி நாங்க போன பிளேஸ் பாத்திங்கினா திருச்செந்தூருக்கு போனோ ராமேஸ்வரத்துக்கு பொயிருக்கோ பின்ன பழனி இந்த கோயில் ஏரியாக்குதா நாங்க பொயிருக்கோ இந்த மூணே மூணு பிளேஸ்தா நா போனதுல அது ராமேஸ்வரோபோய் தனுஷ்கோடி பாக்காம வந்துட்டோ ஏனா நம்ம இன் தமிழ்நாட்டோட ரோடு முடியிற இஸ் ப்ளேஸ் இலீங்ளா அது அந்த எடத் பாக்கணு நா அவ்ளோ ஆசையா சொன்னேபின்ன பாத்தா டைம் இல்லன்னு சொல்லி இந்த சைட் கூட்டிட்டு வந்துட்டாங்க
ஓகே ஓகே நீங்க ஸ்கூல் படிக்கு போதோ இல்ல இப்ப காலேஜ்ல நீங்க படிச்சிட் ருக்கும்போதோ உங்ளுக்கு இந்த சுற்றுலா தலங்களுக்குல்லா உங்ளுக்கு கூட்டிட்டு போனது இல்லையா இல்ல கூட்டிட்டு பொயிருந்தாலு உங்க வீட் வீட்ல வந்து அனுமதி குடுக்கலையா
ஸ்கூல்ல படிக்கிறப்போ வந்து டென்த் படிக்கிறப்போ வந்துட்டு என கூட்டிட்டு போனாங்க ஆனா வந்துட் டு சுற்றுலா இல்ல புக் ஃபெஸ்ட்டிவல்னு சொல்லி கோயம்த்தூருக்கு அந்த சைடு ஒரு புக்கு லைப்ரரி மாரி போட் ஆ போட்ருந்தாங்க அங்க கூட்டிட் போனாங்க
ம் ம்
அப்றம் வந்து டான்ஸு நா படிச்சது ஒரு கவ்ர்மெண்ட் ஸ்கூல் தானா
ஓ
இப்போ வந்துட்டு இந்த மாரி நிகழ்ச்சிலா பண்ணுவாங்கல்ல எப்டி சொல்றது இப்ப டான்ஸுக்கு இந்த மாரிலா கூட்டிட் போவாங்கல இந்த மாரியலா நாங் க பொயிருக்கோ டான்ஸ்ல நா வந்து மாவட்ட அளவில போயி எலிமினேஷன் ஆய் வந்துட்டோ
ஓ ஓகே ஓகே நீங்க இந்த ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லா பொயிருக்கீங்ளா
நா அங்க எல்லா போனது இல்லிங்
ஓகே ஓகே உங்ளுக்கு இன்னு நறைய காலங்கள்ருக்குல்ல
ஆமாங்க
இப்ப நீங்க படிக்கிற காலேஜ்ல உங்களுக்கு பிக்னிக் எல்லா இருக்குதுங்ளா இல்ல ஃபஸ் ஃபஸ்ட்டு இயர்ல கூட்டிட்டு பொயிருந்தாங்லா
ஃபஸ்ட்டு இயர் என்ன பண்ட்டாங்ன்னா முன்னாடி வந்து இங்க பேங்ளூர் சிக்கமங்ளூர் அங்கெல்லா கூட்டிட் போறதா பிளான் இருந்துச்சு அதுக்கப்றோ பாத்தா இப்பதா ஃபஸ்ட் இயர் வந்ருக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அமௌண்ட் இப்பவே வந்து இப்டி ஐ வி இதுக்கெல்லா கூட்டிட் போனா வந்துட்டு ரொம்ப அனாவசிய செலவுன்னு நெனைச் பாங்கான் சொல்லிட்டு செகண்ட் இயர்லருந்து கூட்டிட் போறன் சொல்லிருக்காங்க இனி நாங்க அதுக்கு ஏதாச்சு ஒரு ஸ்டெப் எடு க்கோனு இனி ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயிண்ட் ஆகல இனி ஃப் ஃபஸ்ட்டு இயர்லா வந்து ஜாய் ய்ண்ட் ஆனாங்ன்னா ப்ரெஸ்ஸெஸ் வைக்கணு அதுக்குல்லா கொஞ்சோ ப்ராசஸ் இருக்கு உங்ளுக்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணனு ஏன்னா நாங்கதா பஸ்ட்டு பேஜ் அங்க ஐ டி ங்றதே நாங்க தா பஸ்ட்டு பேஜ் அங்க
ஐ டி
ஆமாங்க
ஓகே ஓகே ஓகே அப்ப ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ட்ட பேசிட்ருக்கே ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட் ட்வேர என்ன சொல்ற ஆ சாஃப்ட் ட்டுவேர் டெவலப்பர் கிட்ட பேசிகிட்ருக்கே அ சேர் சேர் சேர் நானு நா பிஃபோர் மேரேஜு அப்போ நெறையா ஸ்பேஸ் நெறைய ப்ளேஸ் போய்ருக்கே ஆப்டர் மேரேஜும் போயிருக்கே ஆமா ஆனாலு வந்து நா ஆழியார் டேமு வால்பாற போயிட்டு சீக்ரோ வன்ட்டா அவ சரியா பாக்க முடியல
உ
ஆ அப்றோ திருச்சந்தூர் ஆ ஆ
நானு வால்பாற வந்துருக்கே வால்பறை ஃபுல்லா பாத்துருக்கே பட் ஆழியார் வந்துட் ட்டு இந்த வால்பாற போற எடத்துல தான உங்களுக்கு ஆழியார் இருக்கு ஆழியார் இப் இது தா ஆலியாருன்னு சொல்லி காட்டி இருக்காங்க ஆழியார்ல எறங்கல நாங்க ஆக்சுவலி நாங்க வால்பாற சோலையார் டேம் த்த போனோ
ஓ ஓகே ஓகே நா சோலையார் டேம் போயிருக்கனா என்னன்னு தெரியல நா வால்பாற போயிருக்கே ஆனா அதெல்லா தாண்டி தா அது வருமா
வால்பாறை எல்லா முடுஞ்சுட்டு மேல அந்த செவன் பென்ஸ் இருக்
அப்ப நா போயிருக்க மாட்டேன் நெனைக்கிறே ஓகே ஓகே நா
பண்ணிட்டோனா தண்ணி தெறந்து விடுறப்ப நா போயிருக்கணு ஆனா வந்து நாங்க தெறந்து விடாதப் இப்ப நாங்க போனங்காட்டிக்கி ஃபுல்லா டேமே வத்தி கெடக்குது உங்களுக்கு அங்கங்க தண்ணி இருந்த மாரி இருந்துச்சு
நாங்க போகும்போது அப்டிதாங்க இருந்துச்சு எ நாங்க பாக்கபோதெல்லா காஞ்சு போயி வறண்டு போய்தா இருக்கு அந்த மேல ஒரு மாரி சர்க்கஸ் மாரி இருக்குல்ல மேல இருந்து வர்றது கீழ அங்கன பாக்கும் போது எல்லாமே வறண்டு போய் தா கெடக்கு
ஆமாங்க நாங்கல்லா அது பாக்குறக்கு வேண்டியதா போனோம் ப்ட் தண்ணி தெறந்து வுடல ஆனா வந்துட்டு நாங்க அங்க என்ன பாத் த்தனோ அங்க இருந்து பாக்குறப்போ ஃபுல்லா காடுங்க ஃபுல்லா காடு பாத்தாலே இந்த படத்துலெல்லா காட்ற மாரி காடு அதுல ஒரு யான அதோட குட்டிய கூட்டிட்டு வந்து குடிக்கிறத பாத் தோம் பின்ன சிறுத்தை இருக்குல்ல சிறுத் ஆமாங்க வால்பாற றையில யான வந்து அதோட குட்டிய கூட்டிட்டு வந்து தண்ணிய குடுச்சுட்டு தண்ணி மேல எடுத்து ஊத்தர்த பா பாத்தே அப்ப நல்லா வெயில் காலமாச்சா உங்களுக்கு ஓரளவுக்கு அதுனால அது வந்து மழ வரப்பதா டேம தொறந்து விடுவாங்க
ம்
அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா இவுங்க அப்ப டேம தொறந்து வுட்ல அங்கங்க தண்ணி இருக்கங்காட்டி யான என்ன பண்ணுச்சுன்னா அதோட குட்டிய கூட்டிட்டு வந்துட்டு தண்ணிய மேல அப்டியே மேல எறச்சுக்குது
இதெல்லா எப்டி நீங்கஅந்த பெண்டுல போற வழியில அந்த வண்டில போகிட்ருக்கும் போது பாத்தீங்ளா இ
இல்ல இல்ல சோலையார் டேம்ல போய் இ போயிட்டு என்னத்தடா பாக்குறதுன் சொல்லி ட்டு சும்மா இப்டி பாத்துட்ருந்தோ
கீழ பாத்தா அப்டி தெரியுது அந்த காட்டுக்குள்ள தெரியுது வியூல ஓ நா வால்பாற போம்போது அந்த செடி கொடில்லா பக்கத்துல பச்ச பசேன்ருக்குல்ல அந்த ரோட்லதா எல்லா போயிட்ருந்தோ போயிட்டு பைக்லதா போயிட்டு அப்டியே ரிட்டன் வன்ட்டோ அங்க வேற என்னல்லா இருக்கு வால்பாறையில என்னெல்லா பாக்கலா சோலையார் டேமு அப்றோ
சோலையார் டேமு அப்றோ ஒரு ஒரு பெண்ட்டு அப்பவும் ஒன்னொண்ணு பாக்லாங்க ஒரு ஒரு பெண்ட்டு க்கு வந்துட்டு ஒன்னொன்னு சொல்லுவாங்க காட்டு எரும இருக்கு அந்த பெண்லயே போட்டிருப்பாங்க உங்களுக்கு இந்த எடத்து இங்கல்லா இதெல்லா இருக்
நம்மளுக்கு அது சேஃப்டியா அது பயமா இருக்காதா ஏதாவது வந்து
எப்பளு அங்க வந்துட்டு நாங்க வரப்பதா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட் மெட்னு சொல்லுவாங்கல்ல அது எப்பதா அவங்க வந்து அவைலபிளா இருப்பாங்க நாங்க வரக்கு மணி ஒரு ஏழாயிருச்சு வந்து வரபோது காட்டெருமயல்லா பாத் க்ற அவ்ளோ ஒரு அது தூரத்துல இருந்துதா பாத்தோ கார நிறுத்தி பாத்தோ நாங்க சூப்பரா இருந்துச்சு எங்களுக்கு முன்னாடி தா எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அ இவங்க அதாவது வந்து அவங்க கேமரா வச்சிருக்காங்க ஒரு ஒரு பக்கோமு உங்களுக்கு அந்த வந்து வந்துருச்சுன்னா அடுத்த செக் கேண்ட் அவங்க அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்துப்பாங்க எங்களுக்கு முன்னாலே அவங்க வழி அனுப்பி வுட்டாங்க நைட் அப்புறோ
ஓ ஆனா இந்த ஆலியா டேம்லல்லா என்ன இருக்குதுங்கன்னே எனக்கே தெரியலங்க சும்மா அது தண்ணி மாரி அந்த ஒரு அங்கிருந்து ஐஸ்கிரீம் விக்கிறாங்க சும்மா ரெண்டு மூணுணு விக்கிறாங்க அங்க வேற என்ன பாக்குறக்கு இருக்குன்னு எனக்கே தெரியல
அங்க எனக்கு தெரிஞ்சு எங்க நாங்க படிக்கு சொல்ல போனா எங்கள கப்புள்ஸ் தா அதிகோனு சொல்ற மாரி நா கேள்வி பட்ருக்கே
ஓ சேரி சேரி நானு இந்த மாரி பிளேஸுக்கு போய் சேரி ஏதாச்சு அட்லீஸ்ட் ஏதோ கொழந்தைங்க விளயாடுற மாரி பார்கு அந்த பக்கத்துல ஏதாவது நேச்சுரலா ஏதாவது இருக்குமோ என்னவோ அப்பிடினே யோசிச்சுட்டே போனே பாத்தா நாங்க அந்த போட்டோஸ் மாரி இருந்துச்சு ஆனா எங்க வீட்லலா போக விடல அங்கெல்லா வந்து து ரொம்ப ஆழமா இருக்கு அதெல்லா பயமா இருக்கு அதுக்குள்ள போகவே கூடாது அப்டின்னு சொல்லிட்டாங்க அப்புறோ அங்க போய் சும்மா ரெண்டு ஐஸ்கிரீம சாப்பிட்டு அந்த தண்ணி எல்லா எல்லா பாத்துட்டு நடந்துட்டு போம்போது அந்த கார்டனிங் மாரி இருந்துச்சு அதுல எல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அவ்ளோதா அது ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம ஊ ட்டில கூட அப்பிடிதா பொட்டானிக்கல் கார்டன்லா போறாங்க அங்கிருந்து ரொம்ப தூரோ நடக்கிறதுக்கே கால் வலிச்சு போயிருது என்ன அந்த ஃப்ளவர்ஸ்ல்லா பாக்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு கொஞ்சோ சந்தோஷமா இருக்கு மத்தபடி அங்க என்ன பாத்து ரசிக்கிறாங்கன்னு எனக்கே புரியல
அப்பிடிங்களா அது வந்துட்டு ஆ அப்பிடிங்களா இங்க வால்பாற எனக்கு கொஞ்சோ பெஸ்டா இருக்கு அங்க போட்டோஸ் எல்லா எடுக்கக்கு அவ்ளோ சூப்பரா இருக்குங்க
ஆ ஆமா ஆமா போட்டோஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கு வால்பாற
ஆமாங்க எல்லாரு வந்துட்டு இப்போல்லா வால்பாரையில போயிட்டு தா எல்லாமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லா எடுக்கிறதெல்லா அங்கே போய் எடுப்பாங்க அவ்ளோ ஒரு இதா இருக்குங்க ஃபுல்லா டீ எஸ்டேட் தான்ங்கஃபுல்லாவே உங்களுக்கு
ஆமா ஃபுல்லா அப்படியே அப்படியே பச்ச பசன்னுதானே இருக்கு அந்த வாழ்ப்பாற
ஆமாங்க
அதனால அந்த ஃபோட்டோ வியூக்கு பயங்கர சூப்பரா இருக்கு
ஆமாங்க
ஓகே ஓகே நானு ஸ்கூல் டைம்ல இருந்தே நா நறைய பிக்னிக் போயிருக்கே எங்க வீட்டுல விடவே மாட்டாங்க நா அழுது பொறண்டு எப்டியோ அடம்புடிச்சு போயிடுவே ஸ்கூல் டைம்ல இந்தந்த தீம் பார்க்ல்லா இருக்குல்ல வாட்டர் தீம் பார்க்கு
அப்டிங்களா
க்குல்லா நறையாவாட்டி போயிருக்கே ஆமா பிளாக் தாண்டர் போயிருக்கே கோவை கொண்டாட்டம் போயிருக்கே அப்பற கேர்ளால வாட்டர் தீம் பார்க் அதுக்குல்லாம் போயிருக்கேன் நறைய வாட்டி அப்புறோ ஊட்டி கொடைக்கானல் அப்புறொ நறைய காலேஜ் டைம்லயும் டூர் வந்துச்சு ஒரு பெரிய டூரு நம்ம இந்தியாக்குள்ள அந்த டூருக்கூ நா நறையான்னா போயிருக்கே அதனால எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு
சேரிங்க சேரிங்க நா வந்துட்டு என்ன பண்லான்ட்டு இருந்தனா நா வந்து இங்க ஃபேண்டசிக் பார்க்குன் சொல்லி இங்க கேர்ளா சைடு போயிருக் கே
ஓ
அப்போ அங்க வந்துட்டு போனப் ப்போ அங்க சூப்பரா இருந்துச்சு அங்கேயே வாட்டர் ஃபுல்லா தா இந்த மாரி பிளாக் தன்டர் மாரியேதா ஆனா பா சூப்பரா இருந்துச்சு அதெல்லா
நீங்க இனி வர காலேஜ் டூர் எல்லாம் மிஸ் பண்ணீறாதீங்க
ஆ கண்டிப்பாங்க
ம் ஒண்டர்ல்லா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க
ஆமாங்க ஒண்டர்ல தா போனுன்னு ஆசையா இருக்கு எங்க டைமே கெடைக்கிறது இல்ல உங்களுக்கு
ஓ சேரி சேரி உங்க காலேஜ்லா அங்க எங்கயாவ்து கூட்டு போனாங்கன்னா போங்க
என் காலேஜ்ல என் எஸ் எஸ்ல இருந்து சும்மா தனியா கூட்டிட் போறேன்னு சொன்னாங்க அதாவ்து என் எஸ் எஸ் டீம் மட்டும் வந்துட்டு ட்டு இந்த மாரி போலா அப்டின் சொல்லி இப்போ இது பண்ணிகிட்ருந்தாங்க
ஓ
அதனால செரி பாப்போ ஏதோ சொல்லிகிட் தா இருக்காங்க பிளா இந்த மாரி ஒண்டர்லா போலா பிளாக் பிளாக் தண்டர் போலன்தா சொல்லிகிட்ருந்தாங்க ஒரு சில பேர் ஒன்டர்லான் சொன்னாங்க ஒரு சில பேர் பிளாக் தண்டர்னுட்ருக்காங்க அது ரொம்ப நாளா சொல்லிகிட்டே இருக்காங்க நீ
பிளாக் தண்டர விட ஒண்டர்ல்லா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்ருக்கே
ஆமாங்க
அந்த ஒண்டர்லாங்கறது நறைய ஊர்ல இருக்குதோ அதோட ப்ரான்ஞ்சு
ஆ ப்ரா எல்லா பக்கமு உங்களுக்கு ஒன்டர்லா இருக்குதுங்க உங்களுக்கு
அதா அதா மெட்ராஸ்ல இருக்குன்னு கேள்விப்பட்ருக்கே ஓஹோ சேரி சேரி சேரி ம் ஆனா பிளாக் தாண்டர்ங்கிறது கோயம்புத்தூர்ல மட்டுந்தா இருக்கு
மேட்டுப்பாளையொன் நெனக்கிறேங்க
ஹா சேரி சேரி சேரி சகோதரி நம்மளுக்கு டைம் முடிஞ்சுது அடுத்ததுல பாக்லா
ஆ சேரிங்க பாக்லாங்க பாய்ங்க
இப்ப நீங்க தான போட்டீங்க நீங்க கட் பண்றீங்ளா
அ
ஆ ஓகே